கேக்குதா
கேக்குது மணி
நேர்ல சாமி இல்லனா அப்பனா யாரும் ஜெயிக்க முடியாதா
சாமி வந்தா மட்டும் தான் சாமி அத சாமியமே அதோட சக்தியோட வந்தா மட்டும்தான் இங்கே இருந்தாலும் பண்ண முடியும் இல்லைன்னா இந்த கோர்ட்ல இருந்து எதையுமே அசைக்க முடியாது அப்படின்றதா அந்த படம் சொல்ற கருத்து
உம் உம் தெரிது தெரிது அத வேல நல்லா இந்துச்சு கடவு கோர்டுக்கு போரதே தண்டனன்ற மாரிலா ஒரு டைலாக் வச்சு நல்லாதா இருந்துச்சு ஆனா அனு அனுபவபட்டுருக்கோம் அனுபவபட்ருக்கோன்றப்ப நேத்து நீ வே அக்கா பையனுக்கு தான் குத்திடெ இருந்தலா வருச கன் அதாங்கா ஃபஸ்ட் ஒரு ஹியரிங் ஃபஸ்ட் டைம்ல தீர்ப்பு குடுத்துட்டானுங்க என்ன குடுத்தானுங்கன்னா ஆ எல் அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் கார்டியன் நாங்க தா பையன உங்க க ஆய ப அதுல வந்து தப்பா நினசுபுட்டான் பையன் வந்து நம்பக்கிட்ட தான் இருக்கான்ற மாரி நினசுபுட்டாங்க ஆல்ரெடி நம்மகிட்டதா இருக்காங்க அப்படினு நினச்சு செர் இத வச்சு நம்ம போலாமே அப்படின்னு இல்ல ஆ ஆ அத ஃபஸ் த்து தீர்பு அந்த அளவுக்கு ஜட்ஜ் இது வாதாடி இருக்கு ஜட்ஜ் அந்தளவு பதில் சொல்லியிருக்காரு
இல்லடா ஒன் ஓன் லாயர் அந்த மாரி குடுத்துட்டானா
அந்த ஆர்டர்ல ஆர்டர்ல அப்டி மென்ஷன் ஆயிடுச்சு அதான் லாயர் கொடுக்காம வந்திருக்காது
நாயேதா தப்பா கொடுத்துட்டுப்போ அந்த மாரி
அதா ஜட்ஜோட ஆர்டர்ல அப்டிதா இருந்தது எல்லா கா ப்ராப்பர்ட்டீஸ் அம்மாவ காடியனா போட்டாங்க பையன் அவுங்கிட்ட அவிங் எங் கிட்ட இருக்கது சேஃபாவே இருக்கட்டு அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்க ஆனா அத படிச்சு பா இது நம்மகிட்ட இல்லவே இல்ல அவுங்கிட்டருந்து கூட்டுட்டு வர்றதுக்குதா நா போட்டோ அப்டின்ன இல்ல அவரு ஜட்ஜ் சரியா தெரியாம மாத்தி போட்டாரு
ஆ
எ அந்த ஜச்சு அது எதோ ரிலீவ் ஆயிட்டா அதுக்கப்றோ எதோ டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாருனு சொன்னா சொன்னாங்க நம்ம ஆகெய்ன் இந்த ஆர்டர் காப்பி இந்த ஆர்டர் காப்பி வெச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னுச்சு புதுசா இன்னொரு பெட்டிஷன்தா போடணுமா அதுக்கப்றோ இன்னொரு பெட்டிஷன் போட்டு அது ஒரு வருஷோ கோவிட் அது இதுன்னு இது பண்ணி ஒரு வருஷோ அடச்சிடு இழுத்து வந்துச்சா இப்ப லாஸ் ட்டா வந்த ஆர்டர் என்னனா பையன் ரொம்ப நாள் அங்க இருந்துட்டான் இதுக்கப்றோ அவன மாத்தறது நல்லா இருக்காது நீங்க வாரத்துல ஒரு மொற மாசத்துல ரெண்டு முற எதோ மீட் பண்ணா பொது எடங்கள்ல அப்டின்ற மாரி தீர்ப்பு வந்துச்சு ஆர்டர் போட்டிருந்தானுக
முடிச்சுட்டாங்ளா
முடிச்சுபுட்டாங்க
எவ்ளோ ஆச்சு இந்த நீ நீ இத்தர தரவ போயி வந்து எவ்ளோ ஆச்சு உனக்கு
ஒரு அம்பது ரூபா ஆச்சுன்னு வெச்சுக்கயேன் வக்கீல் ஃபீஸ் அம்பது ரூபா அதுக்கப்றோ போக்குவரத்து சென்னைல இருந்து அடிகடி வந்து போனது அதெல்லா தனித்தனியா ஆகு நெறயா ஹியரிங்ஸ் வந்து அம்பது ரூபா ஆச்சு அது ஃபர்ஸ்ட் டைமே அந்த வ எ ஆர்டர் ஒழுங்கா இருந்துன்ன வெச்சுக்கயேன் பையன என்கிட்ட ஹேண்ட ஓவர் பண்ண சொன்னா அப்யே முடிஞ்சிருக்கு அப்யே வந்து அப்ப வயசு அவனுக்கு கம்மிதா அப்பனா ஒன்பது மாசோ ஒரு வயசுனா ஒரு ரெண்டு வயசுன்ற மாரிதா கொஞ்சோ ஞாபகோ இருக்கு அதுக்கப்றோ கு கோவிட் வந்து கொஞ்சோ கேப் விழுந்து கோவிட் இல்ல அதுக்கப்றோ தோ நெறயா இதாயி கிடக மூன்ற வயசா நாலு வயசுல ஜட்ஜ்மண்ட் வந்துச்சுனு நெனச்ச ரெண்டாவது ஆடர் நாலு வயசுல வந்துது ரெண்டு ரெண்டு வருஷோ கழிச்சு ரெண்டாவது ஆர்டர் வந்துது அதெல்லா அப்டி சொல்ட்டாங்க பையன் அவ்ளவு நாள் அங்கயே இருந்துட்டான் இங்க வந்தா செட் ஆகாது நீங்க போய் பாத்தீங்களான்ட்டா என்னத்த பண்றது நா அதுக்கப்றோ சரி என்னதங்க இவனுங்கள கோட்ட நம்புனா உறுபடாது ஓ நேர்ல போய் நானே பேசின எதோ ஒரு கோவத்துல ஆ த்தரத்துல எதோ பண்ணிட்டோ பையன் இருக்கட்டு எங்க இருந்தாலு பாப்போ நா வந்துட்டு போயிட்டுருக்கோ நீங்க பாத்துக்கங்க ஏதாச்சுனா பாத்துக்கலா அப்டின் ற மாரி போய் சமாதானோ பேசிட்டு வந்தாச்சு நா மட்டுந்தான் போன அவுங்களு அதா சொன்னாங்க நாங்க என்ன உங்க பையன் பையன பாக்க விட மாட்டனான்னு நீங்க வாங்க பாருங்க அப்டின்னுதான சொன்ன அப்டின்னு அவங்களு கொஞ்சோ தன்மயதான் பேசனாங்க இதுக்காடா நம்ம இவ்ளோ தூரோ பண்ணோன்ற மாரி ஆயிருச்சு அது இன்னு ஒரே பிரச்சன அந்த நண்டுவர் மட்டுந்தா நம்ம கோர்ட்ல போட்ட ஒரு ஆள் கோவத்துலயே இருக்காரு இப்பதா அவரு போனா மட்டுந்தா மூஞ்ச ஒரு மாரி உர்ருனு வெப்பாங்க அவர் ம ட்டு மா மத்தவங்கள்ளா தன்மயா போனா வாங்க சா டீ சா சாப்டுங்க தண்ணி குடிங்கங்ல்லா
பையனுக்குன்னா உன்ன உன்ன ஞாபகோ இருக்கல்ல இப்ப மணி மாமா மணிமாமான்றானா
ம் ம் அவன்தா அதிகம் பேச மாட்றான் ரொம்ப சேட்ட பண்றான் போல அடிதடி என்ன நானு அடிக்கடி போதல்ல வருஷத்துக்கு ஒம் மூன் நாள் பயணந்தா தீபாவளி பொங்கல் அப்றோ பொ அவ பொறந்தநாள் இந்த மூனு டைம் கர்ட்டா போயிடுவே அதுக்கப்பறோ எப்பயா ச்சோ ஊரு பக்க வந்தா பாப்பே அது இல்லாம அப் ப்பா வந்து எப்பயாச்சி இந்தப் கொல்லில எதாச்சு மலாடு கேட்ட போட்டா எட்த்துட்டு போய் குடுக்கர்து அவரு ஒரு நாலுப் பயணோ அவ்ளோதாம் போயிட்டுதி இப்பத்துக்கு போக்குவரத்து அதாரு அந்தன் நா
கொஞ்சோ வளந்துட்டானா நீயேப் போய் பாக்கலான்ட்டா அப்றமா கொஞ்சோ வளந்தாதா இன்னு கொஞ்சோ விவரந் தெரிஞ்சளவுக் சிகா கெளம்பி அவனே கூட வருவா இரு
ம் அதா அவ கொஞ்சோ கடுப்ல இருக்காங்க அந்த கேஸ் போட்டனால இப்ப நாவவுப் வீட்டுக்கு அனுப்புங்கன் சொன்னா வச்சுகே அவனுக்கு சரி அவனுக்கு எதோது மெடிக்கல் கண்டிஷன் சரிய இல்லன்றாங்க எதோ வீசிங் பிராப்ளம் இருக்கு அது கொஞ்சோ கொஞ்ச கொஞ்சமா சரியாகனுன்றாங்க ஒரு அஞ்சு வயசு வரைக்கு அ ஐ மீன் அஞ்சாவது படிக் ரைக்கு பத்து வயசு வரைக்கு எங்கியு வெளியலா செட்டாகாது தங்கனா அவனுக்கு செட்டாகாதுன்ற மாரி சொல்லி ஏமாத்திட்ருக்காங்க அனுப்ப மாட்றாங்க நம்ம வீட்டுக்கு அதா கொஞ்சோ கடுப்பாருக்கு அதா அவனும் லாஸ்ட்டாத் சைக்கிள் கேட்டா லாஸ்ட் பயணம் போனப்ப நீ வூட்டுக்கு வந்தாதாண்டா வாங்கித் தொன்னே நா அஞ்சாவது படிக்ககுள்ள வரேன்றா நீ பொறுமியா வா அப்ப வாய்ங்த் தரே இப்ப ஏழு ரெண்டாவது படிக்கிறா
ஏழு ஆ ஆ
ம்
சேர் சேர்
ண்டாவ்தா இல்ல மூனாவ்து போயிட்டான் நெனைக்கிறே சரியாத் தெர்லியே ரெண்டாவ்தா மூனாவ்தா
இப்ப மூனாவ்து வந்துட்ருப்பானா
ஆமா மூனாவ்து வந்துட்டா எ அண்ணம் பையனு அவனு ஒரே வயசுதா
ஓகே ஓகே
மூனாவ்துதா இப்ப மூனாவ்து படிகிறா அ படித அவுங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வு சேத்து படிக்க வகிறாங்க போல
சின்னச் ஸ்கூல்ல
ம் கோழினூர்ல எதோ சிவசக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு எதோ ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு ஜான் ஜான்டினாட்ஸ்சா எதோ சம்திங் சி பி எஸ் லதா போட்டாங்க
சிவசக்தினா இந்த பாட்னி மிஸ்சு இந்தே அதானா
அவுங்கச் ஸ்கூல்ல அருந்து
ஆமா நெனைகிறே
அ இல்லையே எனக்கு சரியா தெர்ல ஜூவாலஜி மிஸ்சு கோலியனாஜ் ஜூவாலஜ்
த்தின்றது இப்ப இந்த கூட்ரோட்லந்துப் பனயபுரோ வரும்போது லெஃப்ட் சைட்ல ஒரு ஸ்கூல் இருந்தது சிவசக்தின்னு அவுங்குள்தா அது சிவசக்தி பேரு ஞாபக இல்ல ஆனா அங்கதா இந்தது அவுங்கச் ஸ்கூலே
அப்டியா ம் தெர்ல நா இன்னு ஸ்கூல் நேர்ல கோடம் போய் பாக்கல எங்க நம்ப வீட் ல்ல என்ன சொல்றாங்கனு அவங் இங்கப் பக்கத் கிட்டதுல வராம அவனுக்கு எதும் பெருசா பண்ண போய் பாக்கறமா நேர்ச் ஸ்நாக்ஸ் வாய்ங் குடுகியா டிரஸ் வாய்ங் குடுக்கிறியா அதோட நிறுத்திகோ செலவுகு எதும் பண்ணாதிங்க அப்டின் றான் ஆ அது அத்தா செலவு பண்ண நம்மகிட்ட காசு இருக்ணு அது வேறப் ஆவனா ஆ இப்பத்துக்கு அப்டிதா போயட்டுக்குன்னாச்யே இப்பத்துக்கு பாவா போயட்டு வந்துட்ருக்கு கொஞ்சன் நல்லூர் மட்டு கொஞ்சோ ஒழுங்கா இருந்தாவ் கொஞ்ச போற்துக்கு ஈஸியா இருக்கு அவ ஒரு மாதிரி மூஞ்ச உர்ருனு வைக்கதுனால நமக்கு ஒரு மார் கடுப்பா ஆவுது செல் நேரோ ஜாட மாடையா பேஸ் சொல்லு கோவோ உச்சில சுல்லுன்னு ஏறுதே ஆல்ரெடி ரெண்டு வர்ஸோ மூண் வர்ஸோ கஷ்டப்பட்டல்ல கோட்டுக் கீட்டுக்குன் போய்ட்டு திரும்பி எதுக்மு திரும்பி நாம் போறோ ஒரு அர மண் நேரோ நம்ப வட்டா பையன பாக்கருன் பாத்து பேஸ்ட்டு வர போறோ இவங்கிட்ட நா சண்டை போட்தன்ற மாரியே வந்து ஜுல்லொ இப்பத்து அப்டி மைண் செட் தா இருக்கு போற போக்குல என்ன நடக்குதுன் தெறு அதா எல்லாம் நெறைய பேர் நீ சொல்ற மாரிதா சொல்றாங்க அவனுக் அந்த வாரன் இந்தந்தா வந்துர போறா அப்டின்
ஆமாண்டாமணிய வோ அவ ஏ தப்றா சொந்தக்காரங்க வேற யாரு தேடுவால்ல அவ
ம் ம்
ம் அங்க்யே ஒரே எடத்துர்னா அவ்ங் கூடயே வாழ்ந்து கடசி வரைக்கு அப்டே அவன் போ மாட்டாங்க அர் தே உங்ளுக்கு மத்து சொந்தத் தேவப்படு அப்ப நீங்க உள்ள எண்ட்ர் ஆயி கொஞ்சோ பாத்துக்குனீங்கன்னா போது
உம்ம் அ ஆஸ்னால்தா பாப்போ
ம்
அப்டியாச்சு பண்ணிக்கிலா அதா அந்த கோட்டுக்கு போது அவ்ளகல் கடுப் ப்பு அந்ந அது நல் அந்த தேளங்கன கரட்டா இருக்கு நாலு வர்ஷோ ஆமா இனிஷியலா ஒழுங்கா ஆடருக்கு அ இஷ்யு பண்ணிர்லானா இந்நேரோ பையன் நம்ப கூட இருப்பா ஓரளக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபீல் இருக்கு அம்மாவு ஓர் அளுக்கு ஒர் சேஃப்ஃபாஃப் ஃபீல் பண்ணிர்ப்பாங்க அவ்ங்கொரு ஆனா அவ லூசப் பைய வேற மாரி ஆடர் இஷ்யூ பண்ட்டு ஆனா அது அவன் அவனோட மிஸ்டேக் தான அவனே தான கரக்ட் பண்ணி தர்லா அதுக்கு எதுக்குடா புதுசா ஒரு பட்டிஷன் போட்லா அது ஒர் பெட்டஷன் கூட அது ஃபஸ்ல இருந்து நோட்டீஸ் அனுப் ஏ அதோரு ஹியரிங் பண்ணி ஹு
எல்லாமே அப்படிதா பண்ணிருக்குது
உ உ ஆனா ரொம்ப கடுப்பு என்னோ பண்றன் அதா நல்லதுக்கா போட் பக்கமே போவ்க் கூடாது இந்த அளுக்குதா இருக்கு நம்ளுடை இது என்னதோ பண்ட்டுக்கானுங்க ம் அஅஆ
ஆய் எங்கு எங்க ஊர்ல வந்து அங்க ஒருத்தர் வந்து ரெட்டி ரெட்டிசிங் ஊர்ல கொஞ்சு பேர் இருந்தாங்க அந்த காலத்துல
ஓகே
அவ்ங்கிட்டதாலந்து முக்கால்வாசி நெலோ விவசாய நிலங்கள் இருந்தது
உம்
அதுல ஒருத்தர் வந்து ஆ பக்கத்துல இருந்தவருக்கு அவருக்கு வந்து வரப்பு ப்ரச்சன
ஓகே
வாக்க ப்ரச்சன வரப் ப்ரச்சனையோ அது யாருக்குன்ற மாரு ப்ரச்சன போல ஊர்ல ரெண்டு பேருக் சண்டே ஆய்ட்டு சேரி இது சரி வராதுக் கோர்ட்டுக்கு போன சொல்ட்டு கோட்ல கேஸ் போட்டா அவளா
ஓகே
கோர்ட்ல கேஸ் போட்டு வாய்தா வாய்தா வாய்தான்னு பல வர்ஷோ இழுத்துத்தா அந்த வாய்தா
ம் ம்
கடைசியா என்ன ஆயிடுச்சு அது நம்மாளுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தடுத்து தீர்ப்பு வந்தது இத்தன நாள் கோர்ட்டு கேஸ் நடந்தது இல்ல அதுக்கான அஷ்ட இடா போட்டு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டாங்ளா நம்மாளுங்க நம்மாளுங்க ஜெயிச்சுட்ட ஜெயிச்ச உங்களுக்கு தா வாங்க முடியு கோட் நேரத்த வீன அடிச்சிட்டாங்கன்ற மாரி போட்டாங்கனா என்னா கதையோ அந் நஷ்ட ஈடு போட்டு பெருசா வாங்க அந்த காசு கொடுக்க வழி இல்லன வரப்பு பிரச்சன போனவரு வயலே வித்துட்டாரா எங்க ஊர்ல எல்லாரு சொல்லுவாங்க இந்த கதைய கோர்டுனால இந்த ஒரு கதை எடுத்துகுவாங்க எல்லாரு வரப்புக்காக வரப்புக்காக போய் வயதை வாங்கியே ஒருத்தோங்க கொல்லிது வித்துதா அப்டின் சொல்லுவாங்க அவ ஃபேமிலியே இப்ப இந்த ஊர்ல இல்ல மனசு கஷ்டப்பட்டு மீதி மிச்சமெல்லா வித்துட்டு ஊற விட்டே போயிட்டாங்க
ம் அந்த அளவுக்கு எத்தன வருஷ நடந்துச்சு
யாருக்கு தெரியு அதெல்லா நா பொறக்கத்துல்லா முன்ன இருந்திருக்குது ஆ அது அத நா காதுல வாங்கும்போது அது பொதுவா மக்கள் எதுக்கு சொல்லுவாங்கன்னா கோர்ட் எலா போனா ஒரு மாரி இருக்கு இழுத் இத் த்து இந்த மாரி செலவு வச்சிடு அப்டின் சொல்ல சொல்றதாக சொல்லுவாங்க எனக்கு என்ன தோணுதுனா ஏன்டா ஒரு வரப்பு பிரச்சனை ஓ ப்ராப்பரா ஒரு டாக்குமெண்ட் எடுத்து ஒரு சர்வேையர கூட்டு போய் அளந்து பாத்தா முடிஞ்சுது வேல
கரெக்டு
அத ஏ இத்தன வருஷ இழுத்து இத்தன பேர அலய வுட்டு இந்த இந்த இந்தாள் எவ்ளோ வட் கில் பீசு கட்டிருந்தா அவ்ளோ சிரம வாங்கறதுக்கு அந்த பக்க நெலத்த வித்துருப்பாங்க
ம் ம் ஆமா சிம்பிளான விஷய தான அவரு அந்த சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அ சர்வேயர் எல்லா வந்து கரண்டா அளந்தா வேல முடிஞ்சிச்சு
அதுதா நடக்க மாட்டது நீ தமிழன் படம் பாத்திருக்கியா விஜயே வக்கீலாவானே அதுல இந்த ஒரு சீன் வச்சிருப்பாங்க பாத்திருக்கியா மொத மொத வந்து ஒருத்தர்கிட்ட ஜூனியரா வேல செய்வா சிகரெட்ட நிறுத்துன் காமெடிலா வரு தெரியுமா சிகரெட் நேரா நிக்க வப்பானே ஆ அதுல வந்து அந்த சு ஜீனி சீனியர் வெளில போயிருந்தப்ப அண்ண தம்பி ரெண்டு பேரு வ வரப்பு தகராறுனு வருவாங்க அப்ப அப்டியே விளக்கமா சொல்லுவா அவர் வரப்பு தக வந்த உங்களுக்கு வயலே இல்லாம போயிறு கெளம்பி போயிறுங்க அனுப்பி வச்சுருவா
ம் ம் கிட்டத்தட அதுதா உங்க ஊர்ல நடந்திருக்கு
ஆமா
ம் ம் கொஞ்ச மோசமாதா இருக்கு இதுக்கப்பற அந்த பக்கம் போகவே யோசிக்கணு என்ன எது எதுமே நம்ப பண்ண முடியாது ஏதாச்சு நல்லது பண்ணணு எறங்குனா கூட அத என்ன சொல்றது கோட்னாலே பயமாதா இருக்கு
ஆமாண்டா நம்ளுக்கு அத பத்தி எதுவு தெரியாது நம்ம தெரிஞ்சவ எவனு அங்க கெடையாது
ம் ம் ஆனா நம்ப நண்பன்னு அ சீக்கிரமா முடிச்சிருக்கா போலயே
யாரு
அசோக்கோடது முடிஞ்சிச்சுன் சொன்னா நேத்து
ஏ அது வந்து மியூச்சுவல் ரம மியூச்சுவல் ரமணி ரெண்டு பேருக்கு ஒரே லாயர் தெரியுமா
ஆ
தெரியாதா அதுவே ஒனக்கு மியூச்சுவல் ரெண்டு பேரு ஒரே லாயர் வச்சு வாதாட்னா சீக்ரோ முடுஞ்சுறுமா
அப்டியா
அ வேற வேறலா என்னதா கொழப்பி வுட்ருவாங்க பூந்து அத கேள்விப்பட்டு ரெண்டு பேரு ஒரே லாயர் வச்சுதா போயிருக்காங்க அதனால அவே அழகா முட்ச்சு குடுத்துட்டா
அப்டி நா கூட என்னடா சீக்கிரோ முடிஞ்சிறுச்சேனு யோசிச்சே
ரெண்டு பேர்ல ஒருத்தவ்ங்க மட்டுந்தா அக்செப்ட் பண்றாங்க இன்னொருத்தவங்க அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்க
ஆ
அது இழுத்துரு
ஓக்கே ஓக்கே அப்பனா ரெண்டு பேர்கிட்டயு ஃபீஸ் வாங்வாங்லா அவ்ங்க
ரெண்டு பேருகிட்டயு வாங்கிகுவானுங்க அவனுக்கு லாப